வணக்கம் தோழி
வணக்கம் தோழி வணக்கம் வணக்கம்
என்ன பண்றீங்க
என்ன பண்ற நான் இப்பதா எந்திச்சு சுடுதண்ணி போட்டுட்டு குளிக்க போறேங்க நம்ம வந்து இப்போ வந்து ஆ முடிக்க போறங்க
சரி
இப்ப வந்து என்ன வந்து நம்ம பேச்லா அப்டின்னு சொன்னா டூர் பத்தி நான் வந்து வெளியே போனத பத்தி ஒரு டூர் பத்தி சொல்றேங்க சின்ன வயசுல போன கோவா சின்ன வயசுலனா எ பைய சின்ன வயசுல போனது கோவா கோவாக்கு அந்த ட்ரிப்பு பத்தி அதுக்கப்புறோ போலவோ இல்ல நா வந்து அதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்லயே ஒரு டைம் போயிட்டு வந்துட்டே அதுக்கப்புறோ இப்போ எங்க வீட்டுக்காரு போனதுல்ல அப்டின்னாங்க அதனால நாங்க டக் குன்னு என்ன பண்ணோ ஒரு தீவாளிக்கு தீவாளிக்கா இல்ல இல்ல நியூ இயருக்கு ஆக்சுவலி நியூ இயர் நியூ இயர் நைட்டு ஆ நைட் நா நை ட்டு நியூ இயர்னா ஒரு ஆ என்ன பிளான் பண்ணோனா அன்னைக்கு முனத்துனாலு சன் சனிக்கெழம வந்து ச்சு நியூ இயரு வெள்ளி கெழம கெளம்பறது பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்ருந்தோ ஆக்சுவலி போறத பத்தி நாங்க டிஸ் கஷன் பண்ணவே இல்ல அவர் ஆஃபிஸ் போயிட்டார் ஒரு டென் ஓ கிளாக் போல ஒரு லெவன் ஓ கிளாக் ப கால் பண்ணி எங்கயாவுது போலாமா அப்டின்னு கேட்டாங்க எங்க போலா அப்டின்னா டக்குன்னு கோவா அப்டின்னு சொல்லிட்டு கோவாவா அவ்ளா தூரமா அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோ டக்கு டக்குன்னு பிளான் பண்ணோ
கோவா நல்லா இருக்குமா இல்ல நம்ம சென்னையில இருக்குல மெரினா மெரினா மாரி இருக்குமா அத நாங்க இரு பீச்செலா ஒரு டிஃப்ரெண்டா இருந்ததில்ல அங்கள்ளா
ஆமா அங்க கொஞ்ச டிஃப்ரெண்டா ருக்கு அ அப்பறொ டக்குனு பிளான் பண்ணோ பிளான் பண்ணா டிக்கெட்டெல்லா அவ்வள இதா கெடக்காது என்ன பண்ண சேரி பாப்போ அப்டின்னு சொல்லிட்டு பேக்கெல்லா பண்ணியாச்சு ரெடியெல்லா ஆயாச்சு அவரு ஈவினிங் வந்தாங்க ஃபைவ் தேட்டிக்கே கெளம்பி போயி ரயில்வே ஸ்டேஷன்ல போய்ட்டு போய் டிக்கெட் கேட்டா டிக்கெட்டெல்லா ஈஸியா கெவிசுச்சு இது என்னது கூட்டமு இல்ல நாங்க என்ன இது என்னது நம்மளுக்கு டூ ஹண்ரடுகுள்ளயே டிக்கெட்டா கோவா டிக்கெட்டா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு கொழந்தக்கி எடுக்க வேண்டியதில்ல நானு அவருக்கு மட்டுந்தா
எத்தன நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அங்க
உ சொல்றேங்க அ பையனுக்கு ரெண்டு ரெண்டு மாச சாரி எட் எட்டு மாசந் தா நாங்க வந்து ஒரு ஒன் டே டே ஸ்டே பண்ணிருப்போன்னு நெனக்கிற ஒன் டே நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கெளம்பிட்டோன்னு நெனக்கிற ஆமா ஒன் டே நைட்டு ஸ்டே பண்ணோ அடுத்த நாள் கெளம்பிட்டோ அ அப்போ அப்பறொ மறுபடி ஏறிட்டு மா மின்னத்தனாலு ஈவினிங் வந்து ஏற்னோ அடுத்த நாள் பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டாங்க பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டாங்க ஆ நல்லாருக்கு பட் வந்து சாப்பாட்டுக்கு தா ரொம்ப கஷ்டமாய்ச்சு என்ன ஆச்சுன்னா ஈவினிங் வந்து நா சாப்டுட்ட பையன சாப்ட வச் ட்ட ஆக்சுவலி அவருக்கு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி வச்சது பையன் தெரியாம தட்டி விட்டுட்டா அது அதுக்கப்பற நாங்க வேற அந்த கோச் வேற லாஸ்ட்டு போச்சா சாப்பாடே வர்ல அவரு பட்னியா வந்தாரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு நல்ல வேல கொஞ்ச சுண்டல் அந்த மாரி வாங்கி வச்சிர்ந்து சாப்டாரு அதுவே அவருக்கு பசி அடங்கள அப்டின்னு சொல்லிட்ருந்தாரு அப்பறொ மார்னிங்கு சரி செவன் னொ கிளாக் அந்த மாரி டிஃபன் கொண்டு வருவாங்கன்னு பாத்தா கொண்டு வர்ல பையனுக்கு பசி வந்துச்சு ஒரு டென்னொ கிளாக் எறங்குன வறப்போ சண்வெஜ் கெடச்சது அதய வாங்கி சாப் ட வேற வழியே இல்லாம
கோவால வேற என்னென்ன பிளேஸ் லா சுத்தி பாக்குற எடொ இருக்குங்க பீச்சு தவர
பீச் தவர கோவ இது அ சர்ச்சஸ் நெறைய இருக்குது சர்ச்சு
பேமஸே பீச்சு தா இல்ல ஃபுல்லாவே அது
அ ஆமா புல்லா பே ம் பி ச்சு கேஃபினோ கேஃபினோ ல்லா ஆ கேஃபினோ போனது இல்லங்க நானு பட்டு இது வந்துட்டு பீச்சு தா போயிருக்கோ மெயினான ஒரு பீச் போயிருக்கோ அந்த பீச்ல வந்துட்டு நல்லாருக்கு எப்டி சொல்றது அ வெளாயாட்லா எல்லாமே பார்ட்டிஸு அந்த மாரி எல்லா இருக்கு
ம்
பார்ட்டிஸூ அது நியூ இயர் நைட்டுங்ளா டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமா இருந்ததுங்க ஒரே லைட்டிங்ஸ் லைட் செட்டிங்ஸ் எல்லா நல்லா இருந்தது ரொம்ப அங்க போயிட்டப்புறொ அன்னக்கு ரூமு வேற கெடைக்கிறது ஸ்ரமம் ஆயிச்சு என்ன ஆச்சுனு தெரியுங்ளா ஆ நியூ இயருங்களாமா அங்க வந்துட்டு இந்த நியூயரு ஆ இது கிறிஸ்மஸ்சு அப்ப எல்லா நம்ம போனோம்னா என்ன ஆகுன்னா ரூம் ஆயிர ரூபா ரூம்மு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதே மாரி நாங்க வந்து என்ன பண்ணலாட்டு இருந்தோ வெக்கிள் வந்து வண்டி வாடகைக்கி எடுத்துட்டு சுத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தோ அதுவு வந்துட்டு அது ரொம்ப இதுங்க முன்னூறு ரூபா வண்டிங்களாமா ஆயிரத் தி முன்னூறு ரூபாங்களாமா அப்பெல்லா எங்களுக்கு ப்ப கொஞ்சோ பட்ஜெட் இதாதா இருந்துச்சு சோ வந்துட்டு நாங்க ஆனா ஒரு அமௌண்ட் வெச்சிக்கணு ஆமா ஆமா ஆமா அப்பல்லா ரொம்ப அப்பல்லா ரொம்ப பட்ஜெட் கம்மியாதா இருந்தது சோ வந்துட்டு நாங்க வண்டி எல்லா எடுக்கல ரூமு பாத்து பாத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிடுச்சு அதனால அந்த ஒரு ரூம் மட்டு ஒரு நாள் மட்டு ஸ்டே பண்ணிட்டு அன்னிக்கே ஆ அன்னிக்கே பேக்ஸ் எல்லா வெச்சுட்டு ரூம்ல பேக்ஸ் எல்லா வெச்சுட்டு ஆ கால்கேட் கேலிங்கேட் பீச் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பீச் போயிருந்தோ அதுலதா செம்மையா இருந்துச்சு அந்த ஒரு பீச் தா போனோ வேற வழியே இல்ல சேரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்ட்டு அப்டின்ட்டு நாங்க அடுத்த நாள் மறுபடியு கெளம்பி ஆ ரயில்வே ஸ்டேஷன் வந்தா ரயில்வே டிரெயின் வந்து புக் பண்ணிருக்கோணுங்க அப்பதா ரயில்வே ஸ்டேஷன் டிரெயின் எல்லா இதாகு அப்டின்ட்டாங்க அப்றோ அங்க இருந்து நாங்க பஸ் புடிச்சு பஸ் சு வந்துட்டு பஸ்சு வந்து ஸ்ரெயிட்டால்லா எங்கேயு இருக்காதுங்க அது ஒரு சின்ன சின்ன ஆக்சுவலி இப்ப வந்துட்டு நம்ம ஒரு எடத்தில இருக்கோ இப்ப தர்மபுரியில இருக் க்கோம்னா சேலத்துக்கு ஒரு பஸ் இருக்கு பாருங்க அந்த மாரில்லா ஸ்ரெயிட்டால்லா பஸ்சு இருக்காதுங்க அது த தர்மபுரிலருந்து ஒரு ஸ்டாப்பு ஒரு சின்ன ஸ்டாப்பு அதுல இருந்து மறுபடியு ஒரு ஸ்டாப் அந்த மாரி ஒரு ஸ்டாப் அந்த மாரி ஒரு அஞ்சாறு ஸ்டாப் வந்து சேலத்துக்கு சேலத்துக்கு வந்து சேர்றக்கு அஞ்சு பஸ்சு அந்த மாரோ மங்களூருக்கு வந்து சேர்றக்கு ஒரு அஞ்சு பஸ் ஆயிடுச்சுங்க ஒரு பையன வெச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டோங்க அன்னிக்கி பாத்து அது ஒரு எடோ தா பாத்தோ‌ நாங்க நல்லா இருக்கு செரி செரி செரிங்க
அங்க சாப்ட்டு இருக்கீங்களா நீங்க மதுரையில்ல ஃபுட் எல்லா சாப்ட்டு இருக்கீங்களா
மதுர மதுர போனதே இல்லிங்க நானு
அங்க அந்த மதுரையில சாப்பாடு தாங்க பேமஸ்சு நல்லா அந்த பருப்பு பொடி மாரி வெச் ச்சு குடுப்பாங்க நல்லா இருக்கு சாப்ட்டவே
செரி செரி செரிங்க
நார்மலாக ஒரு ஒரு டைம் ஊருக்கு போயிருக்கும்போது அங்க ஒரு லன்ச்சு ஒரு ஹோட்டல்ல போனோ அப்பதா பாத்தே செரி சாப்பாடுல இவ்ளோ வக இருக்கா அப்படின்னு சொல்ட்டு நல்லா இருக்கு நீங்க ஒரு நாள் ஒரு வாட்டி போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க
செரி செரி கண்டிப்பா ட்ரை பண் வாய்ஸ் ப்ரேக் ஆவுது இல்ல கேக்குதுங்களே கரெக்டா தா கேக்குது எனக்கு
பேசறது எனக்கே கேக்குதுங்க எகோ அடிக்குது
அப்டிங்ளா தெரிலிங்ளே பட் எனக்கு கரெக்டா கேக்குதுங்க
ஓகே ஓகே அதா நீங்க இன்னொரு டைம் மதுரை போனீங்னா நீங்க அதெல்லா ஃபுட்ட சாப்ட்டு பாருங்க நல்லாருக்கு எனக்கே தெரியாது அந்த பக்கோ போகும்போது நெறையா பேர் அந்த மதுரைல சொல்றாங்க அ அந்த சா ப்பாடுன்றது அவ்ளோ ஒரு பரா உபசரிப்பு அவ்ளோ சூப்பரா இருக்கு மதுரைல
செரி செரி செரிங்க
நல்லாருக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாரி ஊட்டிக்கலா ஊட்டிக்கு போயிருக்கீங்ளா நீங்க
ஆ ஊட்டி போயிருக்கங்க ஊட்டி ரெண்டு மூணு டைம் போயிருக்கங்க எங் போல ஆமா அது நல்லா இருக்கு ஆமா ரோஸ்தா ஆமா ஆ ஆ ஊட்டில வந்துட்டு ஊட்டிய விட எனக்கு கொடைக்கானல்தா ரொம்ப புடிக்குங்க கொடைக்கானல் போ
செ ஏறு ஏறிட்டே சுத்தி சுத்தி ஏறு அதுவே ஒரு ஒன்ற ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகுமா ஹில்ஸ் ஏறதுக்கு இல்ல அதுல ஜா ஸ்தி ஆகுமான்னு தெர்ல ஒரு மால் நல்லாருக்கு அத ஹுல்ஸ சுத்தி சுத்தி சுத்தி சு த்தி போறது நல்லாருக்கு ஒரு மாரி ஃபீலா இருக்கு
அப்டிதா அப்டிங்கிறாங்க பட் ஊ ட்டிக்கு எனக்கு அவ்ளக்கு அடிக்கு அ ஆமா ஹீல்ஸ் அதிகோ பட் எனக்கு கொடைக்கானல்தா ரொம்ப புடிக்கு ஊட்டிய விட ஏனா பிளேசஸ் வந்துட்டு ஊட்டில அவ்ளக்கா இல்லா இருக்கு பட் எல்லா மெய்ன்டென் பண்ணாம இருக்காங்க சும்மாதா உக்காந்து பார்க்ல உக்காற மாருக்கு அதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கற பார்க்லயே உக்காந்துட்டு போயிரலாமோ அப்டி அந்த அளவுக்கு அப்டி இருக்குங்க ஆ ஊட்டி செல்லாதா நா சொல்ற மெய்ன் மெயின்டனு பண்ணாம அது ஒரு மாரியா எப்டி சொல்றதுங்க ஒரு அந்த ஓகே ரோஸ் கார்டனு இதெல்லா ஓகே போட்டிங்கு இது ஓகே மத்த பக்கோ எல்லா போனீங்னா உக்காந்து அவ்ளதா உக்கா பார்க்ல உக்கார்ற அப்டினா அவ்ளதா ஒரு வாக்கு அந்த மாரதா இருக்கு கோ சுத்தி பாக்கற உள்ள ஒண்ணமே இல்ல அப்டிங்கற மாரி இரு
இந்த சூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்கல்ல அது எந்த ஊர்ல இருக்கு சூட்டிங் ஸ்பாட்
அது தெரிலீங்ளே நா வந்து கூடலூர்லதா ஒரு டைமு அ ஊட்டில இருந்து நல்லாஇருக்கு ஊட்டிலிந்து கூடலூர் போற வழில இருக்குங்க ஒரு சூட்டிங் ஸ்பாட்டு் நா போயிருக்கேங்க நா போயிருக்கேன் அங்க ஊட்டிலிந்து ஆக்சுவலி அங்க ஊட்டிலிந்து மசனக்குடி போகோணு அப்டின்ட்டு போனோங்க
ம்
என்னாச்சுன்ங்கனா மசன குடி வந்துட்டு இந்த வழியா விட மாட்டாங்ளாமா மசன குடிக்கு வந்துட்டு ஆள் வெச்சுதா கூட்டிட்டு போவாங்ளாமா எப்டினா மசனக்குடி ஊட்டில ஊட்டிலிந்துதா ரூட்டு ஊட்டிலயே வந்து பிளாக் பண்ணிருவாங்க பிளாக் பண்ணிட்டு இந்த மாரி கார் நாங்கதா ஓட்டிட்டு போவோ நாங்க டிரைவர் குடு ஓ டிரைவருக்கு ஆயிருபா அப்டின்ட்டாங்க நீங்க வேணா வரும் ரிட்டன் வரும்போது நீங்க ஓட்டிட்டு வந்துக்லா ஏனா போம்போதெல்லா கொஞ்சோ ப்ராப்ளம் அப்டின்னு சொல்லிட்டாங்க ஹீல்ஸ் இருக்குது அந்த ஹீல்ஸ்ல உங்கனால ஓட்ட முடியாது ப்ராப்ளம் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வண்டி ஏறும் பாருங்க நல்லா இருக்கு ஆ
ஸ்டே கவ்
ஆமா ஆமா ஆமா ஆமா இதா புடிக்கு அப்டினு ஆ அந்த மாரியெல்லா புடிக்குங்க
மாரி இருக்க வேற இருக்க மாரி பீல் ஆவு ஆனா நல்லா இருக்கு
நல்லா இரு
சில பேருக்கு செட்டே ஆகாது வாந்தி வாமிட் பண்ணிட்ருப்பாங்க அங்க அங்க நா இன்னொரு வாட்டி கெடைக்காதான்னு பாக்குறே என்ஜாய்மெண்டக்கு
தே செரி செரி செரிங்
போனு ஒரு நாளு இது போணு கொடைக்கானல் பொயிட்டு வரணு ஓக்கேனக் எல்லா போயிருக்கேங்க நீங்க போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கேங்க
அதல்லா நல்லா இருக்கு அந்த பிளேஸ்லா இன்னோரு வாட்டி ட்ரை பண்ணுங்க
ஆ ஆ ஆமா ஆமா ஆம் சேரி தோழி நம்ம லைன் கட்டாகப் இதாகப் போது முடிஞ்சிருச்சு இந்த அட்ட ஆ ஃப்ரீ ஆயிட்டு கூப்பட்றேங்க ஓகேங்க